ஹ
மேம் குட் ஆஃப்டர்நூன் மேடம்
குட ஆஃபர் சொங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இரு
ஆ நல்லா இருக்காங்க மேடம் ஆ மேம் நா வந்து இப்போ ஒர்க் பாத்தன்னா நான் ஸ்டா நர்ஸ் ஒர்க் பண்றே மேடம் நைட் இ இப்போ நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டா இருக்கு மேடம் இந்த இதுல வந்து இப்போ ஜனத்தொகை அதிகமா இருக்குனால இன்சூரன்ஸ் பத்தி ஏன்னா உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லா இருக்கு மேடம் ஏதாவது தெருஞ்சா சொல்ல முடியுமா மேடம்
சார் ந அ அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாத்துருக்கீங்களா ஏன்னா இப்ப ரீசன்டா நா வந்து இன்சூரன்ஸ்ல வந்து நிறைய ஏமாந்துருக்கே எங்க அம்மாக்கு கண் ஆப்ரேஷன் சொல்லிட்டு வர சொன்னாங்க ஆஸ்பிடல் தா கண் ஆஸ்பிடல் பத்தா என்னோட டாக்குமெண்ட் எல்லா எடுத்துட்டு வாங்கன் சொன்னாங்க ஓகேன் சொல்லிட்டு அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் பர்சனு கொண்டுட்டு போயிட்டேங்க சார்
மேம் ஒரு நிமிஷொ சாருக்கு பென்சன்ஸ் இருக்கும்ல இப்போ அப்போ
இருக்குங்க சார் இருக்கு அது வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் புடிச்சிக்குவாங்க இன்சு இதுல
ஆ ஆமா மேடம் புடிப்பாங்க
புடிப்பாங்க அப்ப என்னதுன்னா அவுங்க சொன்னாங்க கண் பொற விழுந்திருக்கு நீங்க வந்து லென்ஸ் மாட்டணுன் சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஆனா லென்ஸோட ரேட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் அறுபத்தி மூணாயிரம் அப்புறம் ஆ முப்பத்தி
இல்ல மேம் நா தெரிஞ்ச அளவுக்கு பாத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசன் ஃபவ் ஹண்ட்ரட் டூத்து அதுலந்து மேடம் ஸ்டாட் ஆகுது உங்களுக்கு
லென்ஸ் பொற விழுந்திருச்சுட்டாங்க சார் அந்த கண்ணோட லென்ஸ் பொற விழுந்துருச்சு இனி அது மாத்தணும் அப்படின்னாங்க நீங்க கிளாஸோடது சொல்றீங்களோ
இல்ல மேம் நமக்கு லென்ஸ் தான்மேடம் லென்ஸோட ரேட்டு தான் சொல்ரே நான்
ஆ அவ் அதா இவுங்க என்ன சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் மு ப்பத்தி ஆறாயிரம் அம்பத்த அம்பத்திரெண்டாயிரம்னாங்க சார் நாங்களும் ஓகேன்னு சொல்லி ட்டு நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க கார்ட் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நாங்க இன்ஸூன்ஸ பாக்குறோம் பாத்துட்டு எவ்ளோ இதுபண்ணுறதோ ரிடக்க்ஷன் பண்ணிட்டு நீங்கள் மிச்ச பேமன்ட் கட்டுங்கனாங்க நாங்களு ஓகேனு சொல்லிட்டு எடுத்துட்டு எல்லா மே நானும் கொண்டுட்டு போனோன்ன அவங்க கேட்டாங்க நீங்க எந்த இது போட போறீங்கன்னா அவங்க நம்மள வந்து எ ப்டி சொல்றாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் போட்டா சீக்கிரமா உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும் கண்ணுங்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் போட்டா நீங்க வெளியில எல்லாம் போ கூடாது கண்ணு கிளாஸ் அந்த லைட் அடிக்கும்ங்கிறாங்க நீங்க நல்லா அவுங்களுக்கு எந்த பிர ச்சனையு வராம இருக்கணும்னா ஐம்பத்து ரெண்டாயிரம் ரூபா போடணுங்கிறாங்க நாங்க ஒன்னே செ அ ஒன்னே நாங்க இருவ இருவத்தஞ்சாயிரம் ரூவா போடுறோம்ன்னு சொல்லிட்டு ஒன்னே என்ன பண்ணிட்டாங்க எங்கள அ இன்சூரன்ஸோட கார்டு கொடுங்க அப்படினாங்க எங்களுக்கு கார்ட எல்லாம் இல்ல இன்சூரன்ஸோட அந்த புக் இருக்கும் பாத்தீங்களா அந்த புக்லயே பேஸ்லி போடுது அந்த ஐடி நம்பர் அடிச்சாலே எல்லாமே வந்துரும் அப்ப வந்து சென்ட் ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால உடனே அடிச்சு பத்துட்டு இந்த மாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டா உடனே இங்க எல்லாம் எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ண முடியாது நீங்க வந்து டெல்லியோட அத்தாரிட்டியில இருக்கீங்க அ ஸ்டேட் கவர்மெண்ட் டுக்கு மட்டும் தான் நாங்க பண்ண முடியும் அப்டின்னு சொல்லி எங்கள இது பண்ணிட்டாங்க
மேம் இப்போ நமக்கு அடிஷ்னல் இல்லமேம் அடிஷ்னல் நம்ம இன்சூரன்ஸ் வச்சுருப்பீங்களா மேம் வேறு இன்சூரன்ஸ் ஏதாது போட்டருப்பீங்களா
வேற இன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி கேக்குறாங்க சார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா இதுக்கு மட் டுமே ஹெல்து கார்டுன்னு சொல்லி நம்ம போடுவோம் இல்லையா அந்த அ ஸ்டார் ஹெல்த் அந்த மாதிரி இருக்கு
சேரி மேடம்
இவங்கல்லாம் எதுவுமே போடல ஏன்னா இவுங்களுக்கு இதுல இருந்தே புடிச்சுக்குவங்க வெளி ஹாஸ்பிட்டல போனோன் வச்சுோங்க இங்க ஒரு ஹாஸ்பிட்டலை சென்டரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ங்கிறப்ப இவ்ளோ பேமெண்ட் வாங்குவாங்க இல்லையா அவங்களுக்கு அதிகமா தான் வரும் பென்ஷனு
இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மன்டுக்குமே பாக்குரதுக்கு எம்ளாயி பாக்குரதுக்கு தனியா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல மேடம்
ஆ இ இருக்கு சார் ஆனா அந்த இடத்துல நம்ம போய் முன்னாடி இருந்து காமிச்சுட்டு இருக்கணும் இல்லையா இப்போ வந்து எல்லாவோட ரேட்டுமே ஏத்திட்டாங்க இப்ப எங்க அப்பா வந்து பண்றப்ப எங்க அப்பா பண்றப்பல்லா ஒரு பத்தாயிரந்தா ஆனுச்சு அவுரு பண்றப்பல்லா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கோட ரேட்ட என்ன பண்ணிட்டாங்க இருவத்திஞ்சாயிரோ அப்டின்னு வச்சிட்டாங்க இப்ப நா வந்து என்னோட ஹஸ் ஸ்பண்டுக்குமே ஒடம்பு முடிலாம போய்டுச்சி அப்ப வந்து பாக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த முதலமைச்சர் காப்பீடு திட் டம்னு சொல்லி சொல்றாங்க பத்தீங்களா
ஆமாங்க
அ அது செல இதுக்கு தாங் சார் அது இது பண்ணிக்கிறாங்க செல இதுக் க்குல்லா பண்ணமாட்டேன்னுங்குறாங்க நாலா அவ்ளோ அலைச்சல் அலிச்சே
இல்ல இல்ல மேம் நா படிக்கிற பிரிடுல வந்து பாத்தினா மேடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சி பதினாறு பேச்சு மேடம் நானு கோயம்புத்தூர்ல நா படிச்ச மேடம் படிக்கிறப்ப வந்து பாத்தீன்னா ஒரு
கோயம்புத்தூர்ல எங்க படிச்சீங்க எந்த காலேஜு கோயம்புத்தூர் ஜி ஹெச் ஓகே சார்
மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி ஃப்ரெண்டுக்கு பண்ணுனாங்க அதுக்கு வந்து பாத்தன்னா உள்ள படிக்கிறாரு அவரு படிக்கிற பிரீடுலே சொல்றே படிக்கிறப்ப என்ன ஆச்சு வந்து திடீர்னு ஒரு சர்ஜரி பண்ணம்டாங்க பண்றப்போ ஒருமாரி இன்சூரன்ஸ் இருக்கானு கேக்கறாங்க நம்மளுக்கு அப்றோ தா தெரிது ஏன்னா புதுசு அப்போதா தெரிது நமக்கு இன்சூரன்ஸ் ஓ இன்சூரன்ஸ் இதுக்கு தேவையா கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல படிக்கிறா படிக்கவனுக்கு இ மாரி சர்ஜ் ஜரி பண்றாங்க எதுக்கு இன்சூரன்ஸ் கேக்குறாங்க அப்டுன்னா இல்ல தம்பி அதெல்லா ஒரு பிரச்சனையு இல்ல உன்ன ஆதார் நம்பர் மட்டு குடுங்க அப்டிங்கறாங்க ஆதார் அதான் மேம் ஆதார் நம்பர் மட்டும் குடுங்கங்கறாங்க எதுக்குங்க்கா ஆதார் நம்பர் ஏன்னா அந்த அக்கா நல்லா பழக்கொ எதுக்கு ஆதா தார் நம்பர் நா கேக்குறே ஏன்ன கூட நா தானே ப இருக்குறே கேக்குறப்போ இல்லத ம்பி ஆதார் வச்சு நா மேனேஜ் பண்ணிக்கிறே நீங்க ஒன்னும் இன்சூரன்ஸ்லா ஒன்னும் தர வேண்டா ஏன்னா இன்சூரன்ஸ் இப்ப மட்டு உள்ள இருக்கு மேடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆ பாக்கறே நமக்கு அதா ஃபஸ்ட் டைமு பாக்கறே பாக்கறப்போ பண்ணிக்கலா தம்பி மேனேஜ் பண்ணிகிட்டா இது ஒன்னு பிரச்சனை இல்ல நீ சர்ஜரி நாளைக்கு பண்ணிக்கிலா அப்டின்டாங்க மேடம் கவுர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலே அப்டிருக்கு மேடம் அப்ப நம் பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல்ல இன்னுமே எதுர்ப்பாபாங்களே மேடம்
அதாங் சார் அந்த இதுல வந்து ஒரு கா இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ப போனாலுமே அந்த காப்பீடு அந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டமோ இன்சூரன்ஸ் கு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒண்ணு குடுக்குறாங்க அந்த ஃபார்ம்ல வந்து ரெகுலரைஸ்ட் பண்ணிட்டே வரணு கவர்மெண்ட் எம் ப்ளாயா இருந்தாலுமே ஃபார்ம வந்து நீங்க யூஸ் பண்றீங்களோ பண்ணலையோ அந்த ஹெல்து கார்ட வந்து என்ன பண்ணும்னா இன்சூரன்ஸ் கட்டிட்டு தா வரணு அது விடுபட்டு போயி ச்சினா ஆமா ரெனிவல் பண்ணனு இப்ப எங்களுக்கு வந்து தெரில அது
மேம் இப்ப ரெனிவல் பண்ணம்னா அது தனியா இப்ப அமௌண்ட் ஏதாது கட்டுணுமா மேடம்
இல்ல சார் நான் அவுங்களே கவுர்மெண்டே உங்களுக்கு பண்ணி குடுத்துருது கவுர்மெண்ட் அந்த கார்டு எடுத்துட்டு போயிட்டு இப்பதான் நீங்க சொல்றீங்களா அந்த ஹெல்த் ஸ்டார் இன்சூரன்ஸ்ன்னு ஒரு ஒரு இன்சூரன்ஸ் கம்பேனி இரு க்கு பாத்தீங்களா அதுல ஆ அதுல வந்து கவர்மெண்ட்லே வந்து இப்ப நம்ப மூணு பேரு இப்ப கணவர் வேல பாக்குறாருன்னா அவங்களுக்கு கீழ வாரிசுதாரர் எத்தன பேரோ அவுங்களுக்கு மூணு அந்த நாலு பேருமே அவுங்க வந்து பாத்துக்கலா அந்த கார்டுல ஃப்ரீயா பாத்துக்கலா ஆமா அப்டி அதுக்கு தானே இவுங்க மாச மாச மாசம் நு எரநூறுவா எரநூத்தம்பது ரூவா ஆயரூவான்னு புடிக்கிறாங்க இல்லியா து இன்சூரன்ஸுன்னு சொல்லிட்டு அப்ப நாங்க எனக்கு வந்து எங்க வீட்டுக்கார ஹாஸ்பிட்டல்ல நா வச்சிருக்கறப்ப அந்த மாரி இன்சூரன்ஸ் இருந்தா நீங்க வாங்கன்னு சொல்லி ஃபார்மெல்லா குடுத்துட்டாங்க ஃபில்லப் பண்ணி எந்த வேலை பாக்குறாங்க என்னா பிரச்சன டாக்டரோட கையெழுத்து எல்லாமே வாங்கி கொண்டு போய் நா மேல போயி குடுத்துட்டே குடுத்துட்டு அப்புறந்தா அவங்க அந்த கார்டு பழைய கார்டு வச்சிருந்தீங்கன்னா கொண்டுட்டு வாங்கன்ன ஒன்னே பழைய கார்டு எடுத்துட்டு போறப்போதா அந்த கார்டு எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்ட்டாங்க
மேம் அது இல்ல மேம் அது வேலிட்டி டேட்டு உங்களுக்கு தெரியுமில்ல மேடம் அப்பாவுக்கு தெரியுமில்ல மேடம் அந்த டேட்டு
சா எங்க அப்பாவோடது வந்து இது இருக்கு அப்பிடியேதா வரிசையா இருக்கு நா என் கணவருக்கு சொல்றே நானு அப்ப வந்து அந்த கார்டுல வந்து எ வேலிடிட்டி எல்லா போடலேங்க சார் நார்மலா ஒரு கார்டு அவ்வளோதா அந்த கார்ட்ல ஹெல்த் இன்ஸ் இன்சூரன்ஸ்னு போட்டு த கா அந்த பேரு யாரு காண்டிகேட்டா அவரோட ஃபோட் என்னா வேல பார்க்கறாரு என்ன இது அவ்வளவுதா வேற ஒன்னும் இல்ல பின்னாடி அட்ரஸ் ப்ரூஃபு பிளட் குரூப்பு நார்மல் ஐ டி கார்டு இருக்கும் பாத்தீங்களா
ஆமா மேடம் இப்ப இல்ல மேம் இப்ப நமக்கு ஆதார் கார்டு ஸ்டார்டிங்ல வந்துச்சு இல்ல மேடம் அதாவது ஆதார் கார்டு வந்து இப்போ நான் ம மார்ச்சில மார்ச்சில பிறந்திருக்கனா இப்போ வந்து ரெண்டாயிரத்துல நா பிறந்தேன்னா அது மட்டுந்தா இருக்கு மார்ச்சு ரெண்டாயிரம் மட்டுந்தா இருந்தாங்க ஆதார்ல அந்த மா தேதி மென்ஷன் பண்ணாம இருந்துச்சு அப்புற ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணாம இருந்துச்சு அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணது பண்ண முடியாது
ஆமா அந்த ஆ அந்த மாரி இருந்தது ஒடனே நா அப்புறமா அவங்கள்ட்ட போய் கேட்ட ஒடனே இது வந்து எக்ஸ்பிரி ஆயிருச்சு நீங்க வந்து ரெனிவல் பண்ணனு அப்பிடின்ட்டாங்க அது எங்க ரெனிவல் பண்ணனும்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ட்டுக்கு அங்கேய நாங்க அந்த யாரு இதோ அவர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அவர் என்ன சொ அது இது ஒடனே எல்லா ஆகாதுங்க நீங்க ரெண்டு மாசத்துக்கு அந்த பேமெண்ட் வந்து ரெனிவல் பண்ணணுனா எடுக்கணு நீங்க புதுசு புது கார்டு தா போடணு அப்பிடின்ட்டாங்க
உங்கள்ட்ட உங்களுக்கு இது முடிஞ்சுரு இல்ல மா இயர்ஸு அதாவது எக்ஸ்பீரி ஆயிரும்ல்ல இதா என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் போயிரு எக்ஸ்பீரியன்ஸ் போயிரும்ல மேடம் உங்களுக்கு
ச்சு அந்த கார்டுல அப்ப நம்ம திரும்பியு புது கார்டு தா நீங்க போடணு அப்பிடின்ட்டாங்க அப்புறம் புதுக் கார்டு புதுக்கார்டு நாங்க போடல சேர்ன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பேமெண்ட்டே நாங்க என்ன பண்ணிட்டோ எவ்ளோ பேமெண்டோ அத நாங்க கட்டிட்டு வந்துட்டோ அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வேணா பின்னாடி போயி நீங்க பண்ணிக்கிறதுன்னா பண்ணிக்கோங்க வேணா இப்ப எங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் கட்டிருங்க அப்பிடின்ட்டாங்க அப்புறம் நாங்க ஃபுல் பேமெண்ட் தா கட்டிட்டு அதுக்கப்புறந்தா இன்சூரன்ஸ்க்கு அந்த இதுக்கு கிளைம் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கிளைம் பண்றாங்க இப்ப நானுமே எங்க பாப்பா ஸ்கூலு சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க சார் ஆக்சுவலா அங்க வந்து என்ன அதுன்னா உங்களுக்கு ஒன் இயருக்கு வந்து ஃபீஸ் வந்து ஆறாயிர ரூவா வருது ஆனா அவுங்க என்ன பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே
சரி மேடம்
கட்டிருவாங்க கட்டிட்டு அந்த காச வந்து எஜுகேஷன் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அத ரீஃபண்ட் பண்ணுவாங்க எப்பிடி ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா முப்பத்தாறாயிரரூவா வரு உங்களுக்கு
பரவாயில்லய மேடம்
ஆ ஆமா சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளேயே வந்துட்டு போனஃபிட் சர்டிஃபிகேட் வச்சு ஆனா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுந்தா பண்ண முடியு மத்தவங்க யாரும் பண்ண முடியாது அந்த எம்ப்ளாயி மட்டு தா அவங்களுக்கு குடுப்பாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் எல்லா இப்ப குடுக்குறாங்கல்ல ஆர் டி எல்லா போட்றாங்க இல்லையா இருவத்தஞ்சு சதவீதம் அதுல அவங்களுக்கு கெடச்சாலு அவுங்க எனக்கு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃபீஸ் கட்டிக்குறேன்னு சொ சொல்லி அந்த இதுல போய் ஃபீஸக் கட்டி லாஸ்ட்டு இயர் முடியுது பாத்தீங்ளா மார்ச்சு டு மார்ச் தான சென்ட்ரல் கவர்மெண்ட்லலா இப்ப மார்ச் மாசோ அந்த போனோஃபிட் சர்டிஃபிகேட்ட குடுத்து அத கொண்டு போய் உள்ள ஃபேக்ட்ரில சைன் பண்ணி அங்க டெல்லிக்கி அனுப்பிடுவாங்க அனுப்பிட்டு அவுங்களுக்கு அந்த இயர் எண்ட்ல வந்து முப்பத்தி ஆறாயிர ரூவா வந்து அவுங்களுக்கு என்ன ஆகு ன்னா அக்கௌண்டட்ல கிரெடிட் ஆயிரு எஜுகேஷன் இன்சூரன்ஸ்சுன்னு ஆ அந்த இன்சூரன்ஸ் எல்லா இருக்கு
அந்த முப்பத்த ஆறாயிர ரூபா எஜுகேஷன் இன்சூரன்ஸ்
இல்ல சார் இவுங்க கட்றதே மாசோ வருஷ ஃபீசு ஆறாயிர தா நல்லா யோசிங்க வருஷ ஃபீசு ஆறாயிரோ ஆனா இவுங்க கிளைம் பண்ணி வர்றது முப்பத்தி ஆறாயிர ரூவா வரு அப்ப இவுங்களுக்கு லாப தானே
ஆமா மேடம்
புரிதா என்னா நா சொல்றேன்னு ஆ ஏன்னா இப்ப அவுங்க வந்து சென்ட்ரல் கவுர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட் இருக்காங்க அந்த பிள்ளைங்க அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க என்னா பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் எஜுகேஷன் இன்சூரன்ஸ் சொல்லி உனக் கிளைம் பண்ணி அவுங்ளுக்கு முப்பத்தி ஆறாயிர ரூவா ஏத்தி விடுவாங்க அப்ப அதனால இவுங்ளுக்கு முப்பது முப்பதாயிரோ லாபோ இல்லையா ஆறாயிர ரூவா ஃபீசு போனாலுமே முப்பதாயிரோ லாப கிடைக்குது இல்லையா ஆ அ அந்த மாதிரி எல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவுங்களா இருக்கிறாங்க சில நெறைய பேரு
இப்போ எல்லாமே உலகமா வந்து பாத்தீன்னா லாப நோக்குள்ளதா மேடம் போயிட்ருக்குது யாருமே வந்து நமக்கு உதவி செய்யறதுக்கோ மத்தவுங்களுக்கு உதவி செய்றதுக்கோ யாருமே இல்ல இருக்கா மேடம் அதெல்லா உன்னு தெரியாமே இருக்காங்க அவ்ளதா மேடம் வேற ஒன்னு இல்ல மேடம் இப்போ நம்ம கிளைம் வந்து மேடம் அ இப்போ மறுடி ஏதா மறுடி அப்பாக்கு ஏதோ க்ளைம் ஏதா போட்ருக்கிங்ளா மேடம் வேற கிளைமு
நா போட்ருக்கேங்க சார் இந்த பாப்பாங்களுக்கு அ அதோடையே தா இருக்குது இப்ப அந்த
ஓகே ஓ இல்ல மேம் தனிப்பட்ட முறையில் இல்ல மேம் பிரைவேட் எல்ல கிளைம் இருக்ல மேடம்
ப்ரைவேட் கிளைம் எல்லா நாங்க எதுவு போட்லங்க சார் எதுவும்
செரி மேம் செரி மேம் நீங்க வ வருங்காலத்துல அந்த மாரி ஏதாவ் போ பண்லாம்ல மேடம் ப்ரைவேட் கிளைம் ஏதா அ ஆமா மேடம் நமக்கு நம்ம என்னது நாம்
வீலலா நறைய வந்துர்க் இல்லங் சார்
அப்டிங்ளா மேடம் அந்தெல்லா ஒன்னு தெர்லையே மேடம் நமக்கு எல் ஐ சி ஓக் ரொம்ப நன்றி மேடம்
தேங்க் யூ சோ மச் சார்